நல்லா இருக்கியா
ஆ நல்லாருக்கண்ணா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாற்கே நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கேண்ணா பயசங்கல்லா எப்டி இருக்காங்க சாப்பிட்டீங்களா இல்லனா இனிமே தாணா சாப் கொண்ணோ
அத நானு சாப்படுனு இனிமே சாப்பிடணும் ஸ்கூலுக்கு போயிடிச்சடா பிள்ளையெல்லா
என்னன்னா
ஸ்கூலுக்கு போயிற்சலா பிள்ளேனா
எல்லா ஸ்கூல் போயிடுச்சு நா அத போய் பிக்கப் பண்ணும் இனிமே தா
அப்டியா என்ன சாப்பாடு இன்னைக்கு
அ சாப்பாடு ரசம் உருளக்கிழங்கு வருவல் அ சமையல் நான் நனை ஆ பசங்க எல்லா ம்
நீயே பண்ணிட்டியா
புரியல
நீயே பண்ணிட்டியா கேட்டே
ஆமா நா நான் தான் பண்ணேன் அங்க என்ன சமையல்
இங்க என்ன சமையல் கொண்டக்கடல சாதம்
கொண்டகடல சாதமா ம் ம் அன்னி எங்கண்ணா
அது வேலையா இருக்கு ஏதோ பிசியா இருக்கு
ஓ
ம் என்னா பன்றிங்க எல்லாரும்
ம் அவரே கோயம்புத் த்துல இருக்காரு அண்ணா அவரு அப்பப்ப திருவிழாண்ணா திருவிழாக்கு எல்லாரும் வந்துருங்க
சேரி சே
இருவதாம் தேதி திருவிழா ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி எட்டு தேரோட்டம்
ஆ
எல்லாரும் வந்துருங்க அம்மா எல்லாரும்
செரி கண்டிப்பா வந்துறோம் இவரு வந்தாரா வீட் டுக்காரு இடைல
ஆ இப்ப அக்கா பஃங்க்ஷனுக்கு வந்துருந்தார்ன்னா பால் காட்சிக்கு வந்துந்தாங்க இப்ப அவங்க ஒன் வீக் இருந்துட்டு அப்புறம் கெளம்பிட்டாங்க
செரி செரி இன்னு
வருவாங்க
ஆ
ம்
ம் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான் பைய
தம்பி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானா படிக்கிறான் எல் கே ஜி யு கே ஜி போட்ருக்கேன் இங்கிலீஷ் மீடியத்துல ஒரு த்ரீ போர் டேஸ் தா போயிட்டு இருக்கான் ம் குட்டி பப் பாப்பா பால்வாடி தான் போயிட்டு இருக்கா
பெரிய பாப்பா
பெரிய பாப்பா சிக்ஸ் த்து
புக்கெல்லாம் கொடுக்கிறாங்களா தம்பி யூகேஜி படிக்கிறான். பஸ்ட் ஸ்டான்ட் பஸ் ஸ்டாண்ட்யிட்டே போய்ட்டான்
ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா ம் மாப்பளைக்கு ஆறு வயசு ஆயிச்சா
ம் ஆறு வயசா ஆயிடுச்சு
செரி செரி
ம் எப்டி ஊர்கள்
ம் அம்மாக்கான அப்ப அப் இப்ப ஸ்டொமக் பெயின் வருது ஹெட் பெயின் வருது ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆ தலயு ஒன்ஸ்
அந்த இதுக்கு என்னாச்சு நீன் நி ஆ அ மிதுச்சதா
ஆ கீழ விழுந்த துல் லா ஒன் சைடா உழுந்ததுல அ அடிபட்டுருக்கு போல அது அப்பப்ப ஹெட்டேக் வருது அவங்களுக்கு
செரி செரி வச்ச சி டி ஸ்கேனு சி டி ஸ்கோனு எடுத்து பாகணு தானே
பாத்தாச்னா எதுவுமே இல்லன்ட்டாங்க ஆனா இவங்களுக்கு அந்த பெயின் இருக் கிங்றாங்க
ஆ
அத பார்ப்போ எப்படின்னு ஆ அவங்களுக்கு கொஞ்சோ மனசுலயே ஒரு அதிவு அதிகமாயிடுச்சு
செரி செரி
ம் இன்னு அதிலருந்தே அவங்க வெளியில வரல
அதுக்கப்ப அப்பறோ வந்தாங்கன ஊருக்குஅவிங்க
ஆஹா வந்திருக்காங்க ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி சித்தீட்டுக்கு பணோ குடுக்குறதுக்கு
ம் இங்கே வரல
என்னன்னா
இங்க இங்க வல்லையா உங்கவிட்டுகு வல்லையா
நம்ம வீட்டுக்கெல்லா வரல ஒரு நாள் சொசைட்டிக்கு வந்திருந்துச்சு அந்த பொண்ணு அப்றோ கூப்பிட்டு இருந்துச்சு ஃபோன் பண்ணியிருந்துச்சு என் திங்ஸ் கொஞ்ச இருக்கு எடு தனு தாங்க அப்டினு அப்புறம் எடுத்து கொண்டு வந்து கொடுத் த அப்ப வந்துச்சு ச ஆயவேடு ட்டுக்கு
என்ன அவ எடுத்துக்க மாட்டாலமா
அவுங்க என் அம்ம வீட்ல இருந்துச்சு அங்க வரமாட்டாங்களாம் இனிமே நம்ம ஊரே வேண்டான்டு போ அங்கனேச்சு
எத்தனை வரை வராம இருக்
அதத்தான் சுகுவும் சொல்லுச்சு எத்தன தடவ அப்டின்னு சொல்லுவாங்க எத்தன தடவ வருவாங்க அப்டின்னு எத்தனை நாளைக்குன்னு பாப்போம் அப்படின்னு
சும்மா சொல்ற அது வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க வராம
ஆமா இப்பதான் அவங்க வீடு வாங்கியிருக்கான் பேசாம அவங்க அங்கிட் இருக்கிறதான் நல்லது இங்க வந்தாங்கன்னா மறுபடி அப்டி பிரச்சன தான் பெருசாகும் நெனைக்கிறேன்
அதேன் சும்மா சும்மா சும்மா சும்மா எல்லாத்துக்கும் சண்டபோட்டுருப்பான்
ஆமா எல்லாத்துக்கும் சண்ட எதாவது குடிச்சிட்டோம்னா மைண்ட்ல இருக்கறதெல்லாம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் போல
ஆமா நா ரெண்டு மூணு தடவ பாத்தேன் சொன்னே பெருமையா சொன்னே அப்றது தட்டிவிட்டேன் என்ன இப்ப அதனால பெ பெருமையாடாது அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த மாரி பண்ணிட்டு வந்து என்ன ஏன்டா இப்டி பேசுற இதெல்லா ஒரு பெருமையாடா தம்பி இல்ல அப்டி இப்டின்னு அந்த அவன் உக்காந்திருந்தேன் அதான் கடுப்பாயிட்டு அப்டி இப்டி ‌நின்னேன் அப்ரோ சொன்னே பிடிக்கல்லனா ஒதுங்கிடு எதுக்கு இது பண்ணிட்டு இருக்க
ஆமா ஆமா நா என்ன சொல்றேன்னா ஒன்னு ஒன்னு ஒருத்தங்கள்ட்ட உனக் பேச புடிக்கலையா பேசாத. நீ வாட்ல ஓதங்கி. போயிடு. அதான் உனக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. இது எதுக்கு ஒருத்தவங்களை பத்தி இன்னோருத்தவங்க ஒருத்த. போய் பேசி கேட்டு சண்டை போட். அத நம்ளுக்கு என்ன கிடைக்க போகுது. அசிங்கமான பேரு தான் கிடைக்கும். இது எதுக்குன்னு கேக்குறேன் அதையுமே நீ பண்றதுக்குன்னு. சால் இருக்கு. அவங்கள பார்த்து பண்ணணும். உனக்கு பெத்த தாயா? ஆயிரத்தட்டே பண்ணட்டும்.
நமக்கு, நமக்கு ஈஸியா யாரு அவ சொல்வால ஒரு படத்துல நம்ம அடிச்சா திருப்பி அடிக்காத ஆலு. வாத்தியாரு கோவில் பூசாரிங்கர மாரி.
உம் நீ அவங்கள அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு. இந்த அடிச்சு போட்டு போயிட்ட. நாம. ஆயிரவா செலவு பண்ணி சுபு இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணி யாரு கொடுத்தா? நீ குடுத்துட்டு போனியா? எல்லாக்கு நீ குடுத்து வச்சிருக்கியா. உம் கொடுத்துருவாப்ல இல்லனே அந்த பிரச்சனை எப்பனா ஐசியூ ல. யிருந்தேன். அம்மாவ பாத்துட்டு. அம்மாவை பாத்துட்டு நான் தான் இரு. இருந்தேன் அங்க உள்ள. அப்போ போன் பண்ணிருந்தே. ந நான் எடுக்கல. அதுக்கப்புறமா ஒரு வாரம். நான் மாத்தி மாத்தி இருக்கிறனால பிள்ளைகள பாக்குறதுனால அந்த பிசில அவன் அடிச்ச போனுக்கு நான் ஆன்சர் பண்ணல. அப்புறம் அங்கட்டு. அப்படியே ஒருபத்து இருபது நாள ஆயி போச்சு. பூப்பட்லய இருந்துட்டு வந்தோம். அப்புறம் அவங்க ஒய்ப். இப்பதா சொன்னாக. அப்புறம் போன்பண்ணி, உங்க அண்ண ஃபேன் அடி. இன்ன வரைக்கும் நீங்க ஒரு ஆன்சர் கூட. பண்ணல. அதனால உங்க மேல கோபமா இருக்க. மத்தப்படி உங்க மேல எந்த கோவம் இல்ல அப்படின்னு சொல்லிச்சு. நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க அப்புறோ நெனச்சு எனக்கு கொஞ்சோ மன வருத்தத்துல நா ஃபோன்னு அடிக்கல
ம்
ம்ச் இவ ஏன்டா பண்ண முடில பேசுனா இவ பேசாமலயே இருந்துருக்கலா அந்த மாரி தோணிருச்சு அவங்களுக்குமே இப்ப தேவைன் அதனாலதான கூப்பறாங்க
ஆமா ஏதாவது இங்க வரணு இங்க வர தேவப்பறதா இருக்கணு
அதுக்கு நா மட்டுந்தா கூப்பற மத்தபடி என்ன பண்ற ஏது பண்ற புள்ளைங்களுமே பேசுனாலு மே தேசிய எல்லா வந்தா பேஸ் னா சேரிப்பா நல்லா இருக்கியாப்பா‌ யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பேசுற மாரி பேசுன நம்ம புள்ளைங்கள்ட்ட பேஸ் த்த மாரில்லா பேஸ்ல
ம் அது அவ்ளோ சீக்கி தப்பு டக்குனு ஒட்ட முடியாதுல்ல அதுக்காக கூட அப்டின்ப்பா
தேசியாக்கு உனக்கு தெரியு சின்ன வயிசுல இருந்து அவே தூக்குனது தே இல்ல ஆனா அவன கண்டா ஒன் ஒன்னங்கள உங்களல்லா பாத்தா மாமா அப்டின்ட்டு ஒடியாறுதுல அதே மாரிதா ஓடுது அவன்ட
ஆ அதுக்கு ஒட்டிடுல சின்ன புள்ளைக்கு இப்ப என்னக்கா இப்ப என்ன டேரெக் வீர வசனம்லா பேசுறவே அதனால இவனுக் கொஞ்சோ அப்படியே
வீர வசனம் பேசுரா ஏன்னே டேசியாவும் புடிக்கும் சொல்லு அந்த புள்ள அமைதியான புள்ளையா இருக்கு நல்ல புள்ளையா இருக்கு சொல்லுவானாமா அந்த புள்ள சொல்லுச்சா அது பொய்யா உண்மையா என் யாருக்கு தெரியு
அ
க்கேதா நீ இப்டியே இருந்தர போறியா அட ஃபார்முலாவுக்கா சேரிடா பாப்பா
ம் காலம்மு சின்ன புள்ளைய மேல கோவப்படுறதுக்கு அர்த்தமே இல்ல மொத ஏனா முன்னாடி சின்ன புள்ளைங்க மேல கோவப்படாம அத நறைய பேசிருக்கானா அவ
ஆ நெக்ஸ்ட்டு வந்து இத விட கொடும எல்லா பண்ணுவேல்ல அதா ஒன்ட சொல்லிருக்கேனே எல்லா புள்ளைகளுக்கு சாக்லேட் வாங்கிட் வருவே எம் புள்ள பாத்துட்டே ஒக்காந்து இ துக்காண்டி எங்க அம்மா கூட்டிட்டு வந்து சாக்லெட் வாங்கி குடுக்கு ஏங்கிர கூடாதுன்னு ஒரு சில நாள் நானே ஒ ஒடனே அதுக்கப்ற நானே சொல்லி வச்சுட்டே பாப் பாக்கிட்ட அவுங்க தர்றாங்க தர்ல இதெல்லா பேச்சில்ல பாப்பா உனக்கு அம்மா நா இருக்கே உனக்கு என்ன வேணுமோ நா உன் நீ என்ன கே ட்டால் நா வாங்கி தரேல்ல அப்பற என்னனே இப் பல்லா அது அந்த மைண்ட் செட்டுக் போயிருச்சுனே யாரு இருந்தாலு செரி இல்லைனால் செரி அவளுக்கு
அதுதா அப்பிடிதாருக் கனு நம்ம பொய் யார நம்பி நம்ம இல்ல யார நம்பி நம்ம இல்ல நம்மதா இது பண்ணிக்கணு அப்பிடிங்கிற மைன்ட் செ
மைண்ட் செட்டுக்கெல்லா அவள நா கொண்டு வன்ட்டே எல்லாத்துக்கு நா பிப்பேர் பண்ட்டெனே இன்னக்கி நா இல்லைனாலு அவள அவ பாத்துக்குவா அந்த அளவுக்கு நா இப்பயே ட்ரெயின் பண்ணிட்டே ட்ரெயின் பண்ணிட்டே யாரைய்மே நீ நம்பாத பாப்பா உன்னைய நீ நம்பு ஓ படிப்ப நீ நம்பு அது ஒன்னைய என்னக்கிமே கைவி டாது அம்மா கூட விட்ருவே ஆனா ஓம் படிப்பு ஒன்னய உடாது நீ நல்லா படி உனக்கு அதா சேஃப்டி அப்டின் சொல்லி சொல் டே ஒ லைஃபுக்கு அதா சேஃப்டி எனக்கடுத்த சேஃப்டி ஒனக்கு அதா சேஃப்டி
கண்டிப்பா அப்டிதெ சொல்லி வளக்கணு
முன்னேற்றணுன் நெனச்சீன்னா எல்லாருக்கு முன்னாடி நா எப்டி இருக் கே ஒனக்கு தெரியு அப்ப நீ என்னைய முன்னே த்தி காட்ணுனா நீ ஒன்னு படுச்சுதா ஒன் னால முன்னேற முடியு என்னையு நீ முன்னேத்தி காட்லா நீ படிப்புல கவன செலுத்தி க படி அப்டின் சொல்ட்டு அதுக்கப்புறம்லா அதுக்கிட்ட நா வந்து எதுமே பேஸ்ரதே கெடையாது
கரட்டுதா
ஓகேதா அப் அப்டின் சொல்லிருச்சு
சேரி ம் அது அது லைப்ப பாத்துக்கிட்டு அது அது ம் அது அது லைஃப்ப பாத்துக்கிட்டு அது எது இருந்துச்சுனாலே போதுமே யார்கைய எதிர்பாக்காம நம்மோட
ம் நா அதத்தா கேக்குற என்னையே நானு அதுகல தொந்தரவு பண்ணாண அதுகல்லே என்ன தெந்தரவு பண்ண வேணா அது எது அது எது ஃலைப்ப பாத்துகிட்டோ தட்சால் முடுஞ்சு யாரைமே கேக்க வேணான்னே இன்னிக்கு பணமு செரி படிப்பு இருந்தா பணோ வரு பணத்தால யாராலயு எதாலையுமன வெல்ல மு முடியாது ஆனா படிப்பால எல்லாத்தையு வெல்லலா
அறிவு இருந்தாதானே முத பணத்த பாதுகாக்க முடியு வரப்பணத்த பாதுகாக் க்குறக்கு அறிவு வேணு அறிவு
அ அத அதத்தா சொல்லிட்டே நீ படி படிப்பு இருந்தாலு உனக் ஆட்டோமேட்டிக்கா பணோ வரு
ஆண்டியானாலு அரசனானாலு காசு இருந்தா வாழலான் நெனச்சிட்டாங்க ஆனக் காசு இருந்தா படிப்பு இருந்தாத நம்ம அந்த
ஆமா அதா ஒரு கத கூட இருக்குல்ல
நாதா கொஞ்ச நேரங் கழிச்சி கூப்பற
ஆ சேரிண்ணா ஓகேண்ணா பாய்ண்ணா ம் பாய் பாய் ஆ சேரிண்ணா